ஹலோ
ஆ ஹலோ
ப்டி இருக்கீங்க
ஆஹ் நா நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்காங்க
அப்றொ இன்னைக்கு சண்டே என்னா பண்றிங்க எத்தன மணிக்கு எந்திருச்சிங்க
ஆஹ் ஃபைவ் தேர்ட்டிங்க நீங்க
நா வந்து நைன் தேர்ட்டி இன்னைக்கு சண்டே இல்ல அதனால
ஓகே ஓகே ஓகே இன்னைக்கு என்னங்க ஸ்பெஷல்லு
உம் இன்னைக்கு ஸ்பெஷல் அதெல்லா எதுவு இல்ல காலைல வது எப்பவுமே மாவு வச்சிருப்போ அது வச்சி எதனாலு அஹ் சட்னி சாம்பார் எதுனாலு வச்சி காலைல தோசை இட்லி சாப்டுக்குவோ இன்னைக்கு மாவு இல்ல அதனால அத்த வந்து கேப்ப ரொட்டி செஞ்சாங்க
ஓகே
பைய வந்து நூடுல்ஸ் கேட்டா அவனுக்கு நூடுல்ஸ் செஞ்சு குடுத்துட்டு நானு கொஞ்சொ சாப்ட்டே அப்றொ இன்னொரு பையனுக்கு வந்து கேப்ப கூழ் மாரி செஞ்சு குடுத்து அத அவனுக்கு சாப்டுட்டா அப்டியே எல்லாரு இன்னைக்கு ஹஸ்பண்டுக்கு வந்து வெளியில வந்து கேம்ப்பு மாரி போட்ருக்காங்க அதுனால அவரு போயிட்டாரு அஹ் இனிமே மதியந்தான் லஞ்சு பிரிப்பேர் பண்ணனு அங்க என்ன ஸ்பெஷல் இன்னைக்கி
ஆமாங்க காலைல நேரத்துல எந்திர்ச்சாச்ச் எந்திர்ச்சி எப்பவ் போல காஃபி போட்டு குடிச்சாச்சு குடிச்சதுக்கப்றொ அப்டியே போய் இங்க பக்கத்துல நியர் பைலதான் நான்வெஜ் கடையலா இருக்கெ நம்ம வீட்ல மெயின்லதா ஷாப் எல்லா இருக்கா அதனால போய் வாவல் மீன் வாங்கியாச்சு சிக்கன் எடுத்தாச்சு மார்னிங் செவன் தேர்ட்டிங்கும் போத எல்லா சமைச்சு முடிச்சாச்சுங்க சிக்கன் பிரியாணி ஆஹ் மீன் ஃப்ரை பண்ணி வச்சாச்சு தம்பி தூங்குறா அவ காலைல எந்திரிச்சு வெறு ஒரே ஒரு தோஸ் மட்டு ஊத்திகுடுத்தே அவ வெறு தோசை தா சாப்டுவா அதனால செரி ஓகே மதியானத்துக்கு எந்திரிக்கட்டு சாப்புட வச்சுக்லா அப்டின் சொல்லி
சரி சரி சரி மதியொ என்ன நான்வெஜ் தா இன்னைக்கி உங்க வீட்ல
ஆஹ் ஆமாங்க எப்பவுமே சண்டே வந்து நேரத்துலே சமைச்சிருவோ ஏன்னா எல்லாருமே அஹ் ஒரு லெவன் ஓ கிளாக் போல கொஞ்சொ வெளிய பொயிட்டாங்கனா அவங்க வரதே ஈவினிங் ஆயிரு நம்ம ச நான்வெஜ் அப்புறொ நைட்ல எதுவு சாப்புட மாட்டாங்க எடுத்தா காலைல நேரத்துல அதிகாலைலே எந்திரிச்சு நேரத் த்துல அது மட்டுமே நான்வெஜ் நீயன் சேந் சமைச்சுட்டொனா ஒரு டென் ஓ கிளாக்குல்ல எல்லாருமே சாப்ட்ருவாங்க அப்றொ எல்லா வெளிய போவாங்க எங்குயவ்து ஃபிரண்ட்ஸோட அதனால ஓகே நேரத்துலயே சமச்சிருவோ
நாங்களுமே சண்டே அப்டிதா வது நான்வெஜ் தா எடுப்போ ஆனா ஹஸ்பண்ட் வந்து காலைலலா எடுத்து தர மாட்டாங்க காலையில எதனாலு டிபன் சாப்டணு அஹ் அஸ் ஆஃப்டர்நூன் தா வந்து நான்வெஜ் எடுத்து குடுப்பாங்க அஹ் இப்போ ஒரு ரெண்டு வாரமா வந்து இந்த சிவன் கோவில்ல வந்து ஒரு பரிகாரொ மாதிரி செய்ய சொல்லிருக்காங்க அதனால இன் ஆஹ் இப்போ வந்து சண்டே வந்து நான்வெஜ் வேணா ஒரு ஒம்போது வாரத்துக்கு செய்ய வேணா அதுனால வெஜ்ஜே செஞ்சுக்குவோ எடைல வேணா நான்வெஜ்ஜு சமச்சிக்லா அப்டின் நா சொல்லிட்டே அதனால வீட்ல வந்து பட்டர் பீன்ஸ்சு கேரட்டு இதெல்லாம் இருக்கு அதெல்ல போட்டு வெஜிடபிள் பிரியாணி மாரி செஞ்சுட்டு அஹ் பன்னீர் இருக்கு அதை வந்து கிரேவி வெக்கலா இல்லனா அஹ் சிக்ஸ்டி ஃபைவ் மாரி போட்ருலா அப்டின்னு யோசிச்ட்டு இருக்கே
இந்த தினசரி வாழ்க்க டாபிக் வந்து நம்ம பேசும்போது பாத்திங்கனா அ நம்ம இப்ப சப்போஸ் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்தா என்ன பண்ணுவிங்க விரு விருந்தாளி ஐ மீன் உறவினர்கள் வந்தா என்ன பண்ணுவிங்க என்ன ஸ்பெஷல் டக்குன்னு செய்ய முடியு
டக்குன்னு என்ன செய்ய முடியு சிக்கன்தா செய்ய முடியு வேற மட்டன்னா அது நெறைய விசில் வெக்கணு அது போக நா வந்து எங்க வீட்ல என்னா சொல்லிருவனா ஏனா எ பசங்க இருக்கறனால என்னால பசங்கள வெச்சுட்டு வேல பாக்க முடியாது அதனால நா எங்க அத்தைட்ட சொல்லிருவே அத் த யார் வந்தாலுமே செரி முன்னாடியே சொல்ல சொல்லிருங்க காலையிலயே நம்ம எல்லா அ நான்வெஜ்ஜாலு வெஜ்ஜுனாலு காலைலயே சமைச்சு முடிச்சிருவோ வேணா சாப்பாடு மட்டு சூடா வந்து சமைச்சுக்குவோ அப்டின்னு சொல்லிருவே அதனால வந்து அப்டி யார் வந்தாலுமே ம் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்டின்னா அ சிக்கன் அ மட்டன் இந்த மாதிரிதா எடுப்போ வேற ஏதோ ஸ்பெஷலாலா எடுக்க மாட்டோ நீங்க என்ன மாதிரில்லா செய்விங்க
ஆ கெஸ்டல்லா வந்துட்டாங்கன்னா ஃபஸ்ட் எப்பவு போல வாங்க தண்ணி மோந்து குடுத்துட்டு டீக் டீ காஃபி ஸ்நாக்ஸ் எல்லா வீட்ல எப்பவுமே வாங்கி வச்சிருப்போ ஏன்னா கொழந்த இருக்க வீடு அப்டிங்கற்னால எப்பவுமே ஸ்நாக்ஸு வச்சிருப்போ ஆ கொழந்த அது ஷேர் பண்ணிட்டே இருப்போ சரி இருங்க என்ன எது சாப்டுட்டு அப்டியே அவுங்க பேச்சுலேயே தெரியு இல்லையா கொஞ்ச நேர இருக்குற மாரி இருந்தா ஏதோ செய்வோ இல்ல அப்டின்னா ரொம்ப நெருங்கின உறவினர்கள் அப்டின்னா ஏதோ கடைல போயி் டக்குன்னு வாங்கிட்டு வர முடியு அப்டி இல்லன்னா இருங்க அப்டியே பேச்சு குடுத்துட்டு ஒரு ஹஃப்னவர் ஒன்ஹவர் ஆக்கனமுனா அப்டியே நம்ம வீட்ல நம்மனா என்ன முடியு மா மதியே சாங்கால நேரம்னா ஒரு பணியாரமோ இல்ல ஒரு தோசையோ ஏதோ ஒன்னு ஊட்டி டக்குன்னு ஒரு சட்னி வச்சு அவளுக் சாப்புட வச்சுதா நாங்க போமே அனுப்ச்சுடுவோ நம்ம வீட்டுக்கு வந்துட்டு யாரையுமே சாப்புட வெக்காம அனுப்ப மாட்டோ நாங்க
நீங்க சொல்ற மாதிரிதா எங்க அத்தையுமே நா வந்து கொஞ்ச சங்கடப்படுவே சமைக்கிறதுக்கு அதாவ்து இந்த காலைல வேலைய முடிச்சுட் அதுக்கப்ற எனக்கு போய் அடுப்புல நின்று வேல பாக்குறதே புடிக்காது ஆனா எங்க அத்த வந்து பாத்தீங்கனா வீட்டுக்கு யாரு வந்தாலு எதனாலு செய்யணு சொல்லிட்டு அ செஞ் செய்வாங்க வம்படியா அவுங்க சாப்புட்ல இல்ல இப்பதா சாப்ட்டேன் சொன்னாலுமே என்ன சாப்பாடு இருக்கோ அத வச்சு குடுத்துருவாங்க பத்தல அப்டின்னா எதனலு செய்வோ அப்டின் சொல்லி செய்வாங்க அவங்களுமே அப்படிதா எங்க அதுமாி எ ஹஸ்பண்டுமே அப்புடிதா சொல்லுவரு வீட்டுக்கு வந்தா எதனாலு அ சாப்புடாம அனுப்பக் கூடாது அப்டின் சொல்வார் ஆனா எனக்கு வந்து அதாது மானிங்கே சொல்லிட்டா நா சமச்சிட்டா ஒன்னு ப்ரச்சன இல்ல எடைல வந்து வந்திருக்காங்க அது செய்யணு இது செய்யணு அப்டின் சொன்னாலே எனக் ரொம்ப எரிச்சலா இருக்கு இப்பதா எல்லா வேலையு முடிச்சு பாத்தர்லா கழுவிட்டு வந்தோ திரும்பவு சமைக்கணுமா அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்கும்
கரெட்டுதாங்க ஏன்னா இந்த இந்த கெஸ்ட்டா இருக்கட்டு இந்த தினசரி வாழ்க்கையா இருக்குட்டு அந்த நிமிஷங்கள்ல நம்ம எழந்துட்டோ அப்டின்னா அந்த டைம் கடைக்காது இல்லையா அந்த ஹாப்பின அந்த சந்தோஷத்துக்காகதா யாரு வந்தாலுமே சாப்புட்டு போங்க ந மந்த எப்புடி பரிமாற்றது இந்த மாரி ஒரு சின்ன சின்ன விஷியத்துலதா நம்ம பரிமாற முடியு இல்லையா
பா கண்டிப்பா நீங்க சொல்றது உண்மதா அ சில பேருக்கு வந்து சில அ ஸ்ரெஸ் இருக்கு ப்ரச்சன இருக்கு அதுக்காக நா சொன்னே அதாவ்து எல்லாரு அப்டி இருக்க மாட்டாங்க எல்லாருமே கோஞ்சோ ஓரளவு இப்ப நீங்க சொல்ற மாதுரி இருப்பாங்க நா என்னடா ம் ஆமா விருந்தாளிங்கிறது இப்போ இன்னைக்கு போயிடுச்சு அப்டினா இந்த நாள் வந்து நமக்கு வந்து கெடைக்காது ஆ அந்த மார்லா சுச்சுவேஷன் இருக்குல்ல அதனால நீங்க சொல்றது சரிதா இன்னிக்கு சண்டே வேற எங்க போற ப்ளான் இருக் கா சண்டே வெளிலப் போவிங்ளா
ஆமாங்க இங்க பக்கத்துல பக்கத்துல பாத்தீங்கன்னா செம்மொழி பூங்கா இருக்கு ஆ கொழந்தைங்கள கூட்டிட்டு போவுனு கா கொழந்தைங்களா வந்து கூட்டிட்டு போவோ, செம்மொழி பூங்கா இருக்கறனால அங்க போனம்மன்னா ஒரு நாலு மணி நே நாலு மணிக்கு போல சாயங்கால நேரம் போனா வெயில் எல்லாமே தனிஞ்சிரு இல்லையா அப்ப போனாதா கொழந்தைங்கள வெளையாட வைக்க முடியு, அதே டைம்ல அ சீக்கிரம் வந்து ஒரு செவன் ஓ கிளாக் போல நைட் வந்து சாப்புட்டு தூங்க வச்சாத நாளைக்கு மார்னிங் நாளைக்கு காலையில எந்திரிச்சு அ ஸ்கூலுக்கு அனுப்புறக்கு கரெக்டா இருக்குங்க
ஆமா நீங்க சொல்றது சரிதா, நம்ப சீக்கிரோ நைட்டு தூங்குனாதா காலைல எந்திரிச்சு வேல பாக்க முடியு இப்பல்லா எ நான்லா பாத்தீங்னா எ பைய வந்து தூங்குவா ஒரு ஒ நைன் தேர்ட்டி எல்லா தூங்க வச்சிருவே திரும்ப இடையில எந்திரிச்சிருவா தூங்க மாட்டா அவன திரும்ப ஒரு மண்நேர ரெண்டு மணி நேரோ ஆகு, இதனால என்னோட தூக்கமுமே கெட்டு போயிரு காலையில என்னால எந்திரிக்க முடியாது இதுவே இப்போ அத்தை இருக்கறனால ஒன்னு பிரச்சன இல்ல அவங்க காலைல வந்து சாப்பாடு எல்லா செஞ்சு காய்கறி எல்லா நறுக்கி வச்சிருவாங்க நா எந்திரிச்சு கொழம்பு வச்சு பொரியல் மட்டு பண்ணுவே அ அதனால எனக்கு ஒண்ணு தெரியல அவங்க எங்கேயாவது ஊருக்கு போயிட்டாங்க அப்டின்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்ப ரெண்டு நாள்ல்லா ஊருக்கு போயிட்டாங்க அப்ப நான்தா பசங்களையு பாத்துட்டு ச ஸ்கூலுக்கு கெளப்புறது இதெல்லா பண்ணும்போது அ என்னால முடில, ம், அ அவளு எடையில எடையில எந்திருச்சிருவாளா அதனால என்னோட தூக்கமு வஞ்சுது கொஞ்சோ ஆ போயிடு, அதனால காலைல எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது
கரெக்ட்டுதாங்க இப்ப என்னன்னா காலைல எப்போமே சின்னதுல நம்ம என்ன கத்துக்குறோமோ சிறு வயதுல என்ன கத்துக்கிறோமோ அதுதானே பெருசானாலு நம்மளுக்கு தினசரி வாழ்க்கையில நம்ம நடந்துக்குவோ இல்லைங்ளா அதனாலதா கொழந்தைங்கள நேர த்துல எந்திரிச்சு அ ஃப்ஸ்ட் டியூஷன்க்குலா அனுப்பாம நம்மளே சொல்லிகுடுக்கறது நம்மளுக்கு என்ன தெரியுதோ அத சொல்லிக் குடுத்தா போதும் தெரியாததை வந்து அவ்ளோ ஃபோர்ஸ் பண்ணி அ ரொம்ப கடினமா படிக்க வைக்கணுன்னுலா இல்ல, அவங்களுடைய விரு ப்பந்தா நம்பளுக்கு முக்கியோ இல்லைங்ளா
ஆமா கண்டிப்பா எ பையன்ல்லா பாத்தீங்னா நா வந்து ஃபோர்ஸ் எல்லா பண்ண மாட்டே, ஆனா நீங்க சொல்றீங்க டியூஷன் அனுப்பாமன்னு சொல்றீங்க டியூஷன் அனுப்பாமனா வீட்ல வந்து என்கிட்ட வந்து அவ வந்து சரியா நா சொல்றது அதாவது கேப் பா மத்தபடி வந்து இந்த மாதிரி டிவி இந்த சவுண்ட் இதெல்லா கேட்கும்போது அவனோட கான்சன்ட்டேஷன் அங்கதா போகுது இதுவே வந்து இன்னொருத்தவங்க கிட்ட டியூஷன் விடும்போது அவங்க கொஞ்சோ அ கேர் பண்ணி பாக்கும்போது அங்க எ ஓரளவு வந்து ஹோம் ஒர்க் எல்லா எழுதி ட்டு வந்துருவா நா பாக்கும்போது ஹோம் ஒர்க்லாம், ஆனா வீட்ல அங்க முடிக்கிறத விட வீட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா எழுதுவா இதனால பாத்துகின்னா நானு கத்திடே இருப்பே எழுது எழுது எழுதுன்னு இப்போ ஓரளவு டியூஷன் போறனால அங்க இருக்குற பசங்கள அங்க இருக்குறவங்க வந்து கொஞ்சோ ஸ்ட்ரி க்டா இருக்கறனால கொஞ்சோ ஹோம் ஒர்க் எல்லா எழுதிட்டு வந்துருவா அது எனக்கு கொஞ்சோ பெட்டரா தெரியுது
ஆமாங்க ஆமாங்க
பல்லா இன்ட்ரெஸ்ட் இல்லையா
இல்லைங்க நம்மளே சொல்லிக் குடுத்துக்குவோ அ இப்பதா நறைய சேட் ஜி பி டி ன்னு சொல்லிட்டு இந்த சோசியல் மீடியாலா நறைய இது இருக்கு இல்லையா அத பாத்து கொஞ்சோ பாத்து கவனமா அ பொறுமையா சொல்லி தருவே அதுவே அவங்களுக் கு ஓக்கேவாதா இருக்கு
ஓஹோ ஒகே ஒகே நானுமே எனக்கு ஏதோ இப்ப நம்பளுமே எதுவு புரியல அப்படின்னாலுமே சாட்ஜிபிட்டில போட்டோ அப்படின்னா அது வந்து அதுக்கான ஆன்சர கரெக்ட்டா குடுத்தது இப்ப பாத்தீங்கன்னா நறைய இந்த அதாவது ஓரளவுக்குதா இங்கிலீஷ் வந்து நல்லாலா வராது ஏதோ சுமாரா தா வரு ஆ இப்ப வந்து நம் ஏதோ ஒரு ஒர்க் பண்றோ அப்படின்னா அவங்க வந்து கொஸ்டின் வந்து இங்கிலிஷ்ல பண்றாங்க அப்டினா நம்ம ஆன்ஸர் இங்கிலிஷ்ல பண்ணா தா என்னா அவங்களுக்கு வந்து அவங்க பேசறத கூட நம்ம அன்டர்ஸ்டேன் பண்ணிக்கலா நம்மளோட லாங்வேஜ் அவங்க அன்டர்ஸ்ட பண்ண முடியல அதுக்காக நா என்ன பண்ணுவேனா சேட் ஜிபி ட்டில இத இந்த இத வந்து தமிழ்ல சொல்லிட்டு இத எனக்கு இங்கிலீஷ்ல ட்ரான்ஸ்லேட் பண்ணி குடுனா அவ்ளவு சூப்பரா டிரான்ஸ்லேட் பண்ணி குடுக்குது அந்த அளவுக்கு வந்து ஏஐ டெக்னாலஜி வந்து முன்னேறிடுச்சு
ஆமாங்க இத பத்தி நம்ம ரொம்ப உரையாடிட்டோ நெக்ஸ்ட் டைம் இந்த வாய்ப்பு கிடைச்சா மறுபடியு மீண்டும் சந்திப்போ தைங்க்யூ நன்றி
ஓ தேங்க்யூ ஆ தேங்க்யூ